ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கம்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நான் நல்லா இருக்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்கப்பா சாப்டீங்களாப்பா
ஆ சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா என்ன சாப்பாடு
இன்னைக்கு வந்து மீன் கொழம்பு தாம்பா பண்ண நீங்க
நாங்க நைட்டு இடியாப்பம்
ஆ நா இப்போ இங்க நா இங்க வந்து இப்ப வந்து மீன் குழம்பு பண்ணிட்டு சிக்கன் ஃரை பண்ணே அததா சாப்ட்டோ அப்புற வந்து அ எப்டி போது பசங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாமே எப்டி போதுப்பா
ரொம்ப பிஸியா தா போயிட்டு இருக்கு சம்மர் ஹாலிடேன் சொல்லிட்டு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ஹெவியா இருக் இது அத பண்றதுனே அது வாங்கோன்னு இது வாங்கோன்னு ஸ்டேஷனரி ஷாப் முன்னாடியேதா நிக்க வேண்டியது இருக்கு வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு கூட அப்டித்தா போயிட்டு வ வாங்கிட்டு வந்தோ இன்னு முடி க்கில ஒருத்தே ஏழு ப்ராஜெட் அதுல வந்து எப்டின்னா ரெண்டு எ ஃபைவ் முடிச்சிருக்கோ இன்னும் டூ இருக்கு அதுக்கு கொஞ்சசோ திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு அதனால சொல்லி விட்டுருக்கேன் அவுங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்றோதா அத வந்து டூ வீக் கம்ளீட் பண்ணணு
கரெக்ட்டு தாம்ப்பா எங்க எப்ப எங்க எங்கப்பா மொதல்லா நம்ப படிக்க போம்போதுலா கூட இவ்ளோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இந்த ஆக்ட் ஆக்டிவிட்டிஸ்லா இருக்கு ஆனா நம்மளுக்கு தெரிய கூட தெரியாதுப்பா ஆனா இப்போ பாத்தீங்க வச்சுக்கோங்ள ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்க்குனே ஒரு கட நம்மளே ஓபன் பண்ணிக்கலான்னு இருக்கு இந்த கிளேஅன்றாங்க சின்ன வயசு ப்லே இருந்தே அ இப்ப நேட்டுன்னு இல்ல இப்ப ரீசன்ட்டாள்ளா இதுல ஆட் ஆகல சின்ன வயசுல இருந்தே ஆட் ஆயிச்சு நம்ப படிக்க போம்போது ஸ்கேலு பென்சிலு ஜாமண்டரி பாக்ஸ்ஸு இது இருந்தாலே பெரிய விஷயமா இருந்துச்சு இப்ப பாத்தா அப்பெல்லா பாத்தா ப்ரவுன் ஷீட்தா இப்போ வந்து கிளாஸ் ஷீட்டண்றாங்க அதுக்கு மேற் ப் ப்ரவுன் ஷீட்டு அதுக்கப்ரோம் பாத்தீங்கன்னா இந்த அதுல வேற கலர் கலரா அந்த ஸ்டிக்கர்ஸ் அப்ரோ ஏதேதோ சொல்றாங்க அதுக்கு மேல மிஸ்சுங்களு வந்து ரொம்பவே குடுக்கறாங்க. இந்த இது பண்ணுங்க அது பண்ணுங்கணிட்டு. அது வந்து நானு வந்து சரி நம்மளுக்கு இதெல்லா தேவப்படுது அது வேற இல்லாம ஒரு ஒரு, கடையிலயு வந்து குறிப்பிட்டு ஃபுல்லாவே வெச்சின்னு இருக்காங்க இப்போல்லா பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சே எடுத்துட்டு வர்ரவங்களே நல்லா லைஃப்ல முன்னாடி வந்துடுற மாதிரி இருக்கு நீங்க அது மாதிரி போய் வாங்கிருக்கீங்களாப்பா.
ஆ ஆமா ஆமா இங்க வந்து எவ்ரி மந்த்து என்ன பண்ணுவாங்கன்னா காம்படிஷன் அப் பாங்க எங்க பசங்களுக்கு அதுக்கான திங்ஸ் வாங்கணு அத சொல்லிக் கொடுக்கணு அதுவே காஸ்ட்யூம் பண்ணணு செல டைம்ல வந்து ஃபுல்லாவே ஓரல்லா இருக்கற மாரி இருக்கு ஓரலா இருக்கற பாக்கும் போது அதுக்கு எதாட்டு நம்ம கிரியேட்டிவா கையில ஆக்டிவிட்டிஸ் பண்ற மாரி குடுத்துதா பண்ண வெக்கணும் எங்க வீட்டுக்காரவங்க சொல்வாங்க எப்போம் பாத்தாலும் நீ கேட்டுக்கிட்டே இருக்கியேமா, அப்டி சொல்லுவாங்க நா சொல்லுவ நா கேக்கல ஸ்கூல்ல இருந்து கேக்கறாங்க நீ எதுக்குமா எல்லா காம்படிஷன்லயு சேத்துகிட்டே இருக்க அப்டிம்பாங்க நா சொல்ல நா செய்யற இல்டால்லா கம்பல்சரி பசங்கள சேர சொல்றாங்க அப்டி இல்ல அவுங்க பிரைஸ் வாங்கறது அப்றோந்தா ஆனா பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப முக்யோ அதனால நானே உக்காந்து பண்ணுவ, பதினோரு மணி பிள்ளைங்கள படிக்க வெச்சுட்டு ஒரு மணி வரை பண்ணிகி டேதா இருப்ப
ஆமாப்பா இப்ப பாத்தா எங்கப்பாப்ப ஸ்டுடென்ஸ் பண்றாங்க எல்லாமே பேரண்ட்ஸ் தானப்பா பண்ணி பண்ணி பண்ணி அப்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம தானப்ப பண்ணி பண்ணி ஒரு வீடு அந்த ஒரு ப்ராஜெக்டுன் சொல்லிடுவாங்க, ஹவுஸ் பத்தி கேட்டுட்டு அவுங்க கேப்பாங்க அந்த வீட வரஞ்சு அதுல வற்ற அந்த பஸ் ல ஸ்கூல் வேன்லயே எடுத்துட்டு போ முடியாம அத பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் சேக்க துக்குள்ள போதுன்டானு ஆய்டு லைஃப்ல பாத்தா வெச்சுக்கோங்களே இந்த சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸே வாங்கறதவே பாத்தீங்க வெச்சுக்கோங்களே மொதல்ல நம்ம யூஸ் பண்ண போம்போது அந்த வந்து காம்பஸ்லல்லா அந்த சின்ன குட்டி பென்சில் போட்டு அந்த மார்க்ல்லா பண்ணுவோ அதெல்லா கரெக்டா அழகா இருக்கு இப்ப வந்து பென்சில்யே பண்ணும்போது இல்ல நட்ராஜா பெ நட்ராஜ் பென்சில்தா யூஸ் பண்ணுவோ இப்போன் பாத்தீங்ன்னா அத விட டார்க்கா அப்சாரானு வந்துச்சு இப்ப வந்து அத விட டார்க்கா புதுசு புதுசா எதெதோ வந்துரு க்கு அந்த டார்க் வேணு மம்மி இப்ப வந்து பென்சில்யே வந்து கெ லெட் பென்சில்தா வேணு அதுதா நம்ம கிராப்ல கரெக்டா இதாகு ஜாமெண்ரிக் க்லா கரெக்ட்டா அதுதா ஆகுன்னறாங்க அப்பல்லா அந்த காலத்தல்லா நம்ப ஷார்ப்பா சீவிட்டு அந்த ஷார்ப்னர் வெச்சி ஷார்ப்பா சீவிட்டு அந்த காம்பஸ்ல போட்டு அந்த சின்னதா அந்த கரெக்ட்டா அந்த லெவலுக்கேத்த மாதிரிதா அந்த பென்சிலையு வெப்போ பென்சிலு நீட்டா வெக்க மாட்டா அது வெச்சு அந்த மார்க் பண்ணி அந்த அந்த காம்பஸ்க்னா அந்த பென்சில் தா நீட்டுனு யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்றோ ஏதாவ்து இந்த எக்ஸு ஓய்யி அதெல்லாம் போட்றதுக் மத்றந்தா இந்த அப்சரா பென்சில்லா யூஸ் பண்ணியிட்டு கரெக்ட்டா இருந்துச்சு இப்ப பாத்தா வித்யாச வித்யாசமா இருக்கு பேனாலயும் பாருங்க மொதல்லாம் பால்பென்னு மொதல்ல நம்பள எக்ஸாம் ஹால்லல்லா எழுதம் போம்போது இங்க் பென்ல எழுதுவோ இப் ப கேட்டா கைலல்லா இன்க்காய்டுது அதுனால வந்து எங்களுக்கு இன்க் பெண் வேணா ஜெல் பெண் வேணு ஜெல் பென்லேயே நறைய நறிய வெரைட்டிஸ் இருக்கு ஒன்னு ஒன்னு ரேண்டு இல்ல இதுல வந்து ஹேண் ரைட்டிங் சரியா இருக்கு இதுல ஹேண் ரைட்டிங் சரியில்ல நா ஒரு ஒரு வாட்டி வாங்குற இந்த ஜெல் பெண்ணுங்க எனக்கு ஆனா அந்த ஹீரோ பென்ல எழுதுனாதா அவ்ளோ அழகா இருக்கு ஹேண் ரைட்டிங்கு, அந்த அதோட புக்கே வேற மாதிரி இருக்கு ஆனா கேட்டா இதுங்களுக்லா எதுமே அதெல்லா வேண்டா எனக்கு அந்த பப்ளிக் கூட போம்போது கூட நா சொல்வ ஏய் இன்க் பென் நல்லதா பாத்து எடு எனக்கு அதல்லா வேணா எனக்கு ஜெல் பென்தா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வேணு அது இன்னா பண்றது ஒரு கொன் ஒரு ஒரு எக்ஸாம் போய்ட்டு வ ந்தாலே அத்ல முக்காவாசி இன்க்கு காலி ஆய்டுது காலி ஆயிட்டா எனக்கு இது வேண்டா வேற பென்னு வாய்ங்க் குடு இது மாதிரிதா போய்னே இருக்கு தவிர இதா சொல்றனே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு பிரிச்சு கொட்னா ஐயோ அதுக் மேல இந்த செலோடேப்பு இது ஒட்டு அத ஒட்டு ஏதாவ்து ப்ராஜெக்ட் வேணுனா இந்த கம்மு வாய் ன்ட்டு வா இந்த கம்மு சரியா ஒட்ட மாட்டேன்து அந்த கம்மு வேணு அது இது இந்த ஜிகினாசு அது வேற இல்லாம ஸ்கூல்லயே வந்து வேற பசங்களுக்குல்லா என்னன்னா அவ்ங்கள விட நம்ப பெஸ்டா பண்ணு அதுனால வந்து உன்னு எக் க்ஸ்ட்ரா என்னென்ன எஃபட் போட முடியுமோ அத்துல போட்டு போட்டு போட்டு பண்றாங்க நீ உங்க பசங்க அது மாரி பண்ணிருக்காங்ளாப்பா
கண்டிப்பா அவ்ங்களுக்கு என்னென்னா சயின்ஸ் ப்ராஜெக்ட் குடுத்ருந்தாங்க சயின்ஸ் எக்ஸ்போ ஏம் பையனுக்கு பொண்ணுக்கு குடுத்துருந்தாங்க அதுக்கு ஏம் பொண்ணுக்கு வந்து அனிமல்ஸ் பத்தி க்ரீன் கோ அ க்ரீன் கோ ஃபார் அனிமல்ஸ் குடுத்துர்ந்தாங்க அவதுக்கு வந்து நா ஃபஸ்ட்டு அனிமல ஃபுல்லா கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ட பண்றதுக்கு அந்த அனிமல்ஸ் வந்து எந்தெந்த எடத்துல இருக்கு இப்ப லயன் அண்ட் ரெட் அதே மாரி நா க்ரியேட் பண்ணி வ அலஞ்சி ரேஷ்னரி ஷாப்ல அலஞ்சி தர்மா கோல் வாங்கி அது பண்ணதுக்கே அவ்ளோ டைம் எடுத்துருக்கு ஒரு மாசொ துக் முன்னாடியே பண்ணிட்டே கலரிங் பண்ணி அது எப்டி லைவா இருக்குற மாரி வாட்ட அதெல்லாம் பண்ணி அந்த ப்ராஜெட்ட தூக்கிட்டு போ முடிய்ல ஏ கேக்குறிங்க நா தா கொண்டு நேரா அந்த ப்ராஜெக்ட் ரூம்ல கொண்டு வச்சே வச்சதுக்கப்றோ அதப் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணணு பண்றது நம்ம பண்றதா இருந்தாலு சொல்லி குடுத்தாதா அந்தப் பிள்ளைங்களுக்கு வந்து அதப் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியணுல்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கப்பறோ எனக்கு நா சொன்ன இவ்ளோ பண்ணிருக்க செலவு பண்ணி பண்ணிருக்கே நீ வந்து சொல்லிரு ஒழுங்கா சொல்லிரு ஃபஸ்ட்டு த்ரீ குள்ளையாட்டு வந்துரு அவ்ளோதா ஏன்னா நா கஷ்டப்பட்டு பண்ணிர்க்கன் சொல்லிட்ட ஆனா ஏம் பொண்ணு அவ தா ஃபஸ்ட்டு வந்தா ப்ராஜக்ட்டுக்கு அவளுக்தா ஃபஸ்ட்டு குடுத்தாங்க ஏ பையனுக்கு அத விட கொஞ்சொ காஸ்ட்லியா குடுத்துட்டாங்க ட்ராஃபிக் லைட் எப்டின்னா சென்சாரோட சேந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுல்ல அந்த மாரி குடுத்துட்டாங்க அது எந்த ஸ்டேஷ்னரி சாப்லயுமே கெடைக்கல நா சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லி சொல்லி நா அலைஞ்சிருக்க கடைசில ரெண்டு நாளைக்கு முன்னாடி தா அவனுக்கு கெடச்சது அதுமே எப்டின்னா சென்சார் இல்லாம சென்சார் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா லைட் சேஞ்ச் ஆகுல்ல அதுதா கெடச்சிச்சு ஆனா நல்லெ ப்ரிப்பேர் பண்ணிருந்தா எல்லாமே நல்லா பண்ணிருந்தா கார்கீர் எல்லாமே வாங்கி மொத்தமா வாங்கி கொஞ்சோ ஐடியாவு அவங்கள்ட்ட கேட்டே கலர் பேப்பரெலா என்னென்னெலா கெடைக்குமோ ஸ்டேஷ்னரியிலா அதெல்லா வச்சு பண்ணிட்டு சொல்லிட்டே இப்டி இப்டிதா இருக்குன்னு ஆனா அவுங்க வந்து அவன்ட கொஸ்டின் கேட்டுட்டு அதுல என்னன்னா இவன விட ஒருத்த பெஸ்ட்டா பண்ணிட்டா எப்டின்னா சென்சார் வச்சு பண்ணிட்டா கடைஸ்லே அவ அவனுக்கு தா ஃபஸ்ட் பிரைஸ் குடுத்தாங்க அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணா நெக்ஸ்ட் டைம் பாக்கலா அப்ப நா சொன்னே உன்னால நம்ம இண்டிவிஜுவலா பண்ணும்போது செலவு அதிகமாகுது நீ என்ன பண்ணு அ குருப் ப்ராஜெக்டா பண்ணு அப்டின்னே நா வந்து அத் ப்ரைஸ் வாங்குற வாங்கலம்மா ஆனா நா இன்டிவிஜுவலா தா பண்ணுவே அப்டின்டா எ பையே
ஆமாப்பா நெறைய பேர் இப்ப பசங்க பாத்தா அதுதானேப்பா உங்களுக்கு என்ன இதப்புறோ குரூப் ப்ராஜெக்ட் வேண்டா என் என்னுடைய ரெண்டு பொண்ணுங்களு வந்து குரூப் ப்ராஜெக்ட் தா பண்ணாங்க பே ரெண்டு பேருமே அப்படி இருக்குமோம்போது கூட பாத்தீங் வச்சுக்கோங்ளே அவுங்க ஸ்டூடென்ஸு அவுங்க எல்லாருக்கு இவே வந்து சொல்லி இவுங்க இது பண்றதுக்கு அதுக்கு நா சொன்னே பா குரூப் ப்ராஜெக்ட்டே வேண்டா நீ தனியாவே பண்ணு ஏன்னா அவளுடைய அவனுடைய ஒப் ஒப்பீனியனே வந்து அவளுக்கு கரெக்டா இருக்கு நால் பேர் வந்து அப்டியே ரவுண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு சொல்லி அவுங்களுக்கு வந்து ஒரு மண்ட வந்து ஒரு மாதி சரி இல்ல இப்டி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அதுல வேற ஏதாவது ஒன்னு ஃபால்ட் இருந்தா கூடோ உன்னால தாண்டி இந்த பிரைஸ் போச்சி நன்னிட்டு ஒருத்தி பேசி அந்த இதெல்லாம் வேண்டா அதனால்தா நம்மளுக்கு வந்து வேணவே வேணா நீ வந்து ப் இதுவாவே பண்ணு இன்னொரு பையே இருந்து இதே மாதிரிதா ப்ராஜெக்ட் பண்ணும் அனிட்டுன்னு கேட்டா அதனால வந்து எல்லாமே நானு இதேமாரி தா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்ல போய் அலைஞ்சி திரிஞ்சு இங்க இருந்து அங்க எனக்கு வந்து ஒன் வீக் முன்னாடி தா வரு எல்லாமே அதனால வந்து என்னால எவ்ளோ முடியுமோ எல்லாமே பண்ணி பண்ணி பண்ணி அவ்ங்ளுக்கு குடுத்தா கூட அப்ப கூட எனக்கு என்னன்னா மிஸ்சுங்க வந்து அசால்ட்டா சொல்லிடுறாங்க இத பண்ணி எடுத்துட்டு வாங்க இத பண்ணி எடுத்துட்டு வாங்க அத முடிச்சிருங்க இத முடிச்சிருங்க அண்ணிட்டுன்னு அன்த்றாங்க தவர இவுங்க பண்றது இல்ல ஆனா அதுக்கு தகுந்தபடி அவ்ங்களுக்கு ஸ்டடிஸும் கொடுக்க க்காங்க ஹோம் ஒர்க்ஸ் குடுக்குறாங்க எல்லாமே குடுக்குறாங்க ஆனா அத பத்தி சுத்தமா புரிய மாட்டேந்தா அவுங்களுக்கு அது அவுங்க பண்ணிட்டு அவுங்கள போயிட்டு வர டயர்லயே அதுங்க தூங்கிடுதுங்க நம்ம வீட்ல தான இருக்கோ அட்டுனு போய் இந்த ஸ்டேஷனரி எல்லா வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு பண்ணி நம்ம இது பண்ணி எடு போய் வைக்கிறதுக்குள்ள எப்பா எதுக்குடா அண்ணனுட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சுப்பா ரொம்ப இப்போ வர் சொல்லுங்கப்பா நீங்க இத ரொம்ப ரொம் ம்
நீங்க சொல்ற மாரிதா நா வந்து ரீசெண்டா இப்போ வந்து குடுத்துருக்காங்க ஜூன் மந்த்துக்குள்ள ப்ராஜெக்ட் குடுத்துட்டாங்க பேக் பண்ணணுமா கலர் கலர் பேப்பரா வச்சு பண்ணணுமா அதுக்கெல்லா இப்போவே நா கலெக்ட் பண்ணி சொல்லி வச்சருக்கே இது இல்ல எனக்கு ஆர்டரு போட்டு தா வாங்குணு சொ சொல்லியிருக்காங்க எனக்கு எப்டியாடு ஆர்டர் போட்டு வாங்கி குடுத்துருங்னு சொல்லி வச்சிருக்கே திங்ஸ்சே மந்திரகம் ஒன் இயருக்குள்ள ப்ராஜெக்ட மொத்தமா அனுப்பிட்டாங்க அதனாலதா
ஆமா கரெக்ட் தாம்பா இப்டி ஒன் இயர்கக்கான ப்ராஜெக்ட் புள்ளா வந்து அனுப்பிட்டா வச்சுக்கோங்களே நம்முளுக்கு வந்து கொஞ்சோ ஈஸியாவோ இருக்கோ இது வந்து ஓகே ஜேன்வர்ல ஜே ஜூன்ல இது முடிக் க்கணோ ஜூ ஆகஸ்ட்ல இது முடிக்கணோ அது நா எங்கள்து வந்து அப்புடி சொல்ல மாட்டாங்க ஒன் வீக்கு ஒரு நாள் ஒன் வீக் முன்னாடி இல்ல ஒரு ஃபிஃப் டென் டேஸ்க்கு முன்னாடி அப்புடிதா சொல்லி சொல்லி இது பண்றதால எங்குளுக்கு வந்து அந்த டைம் வந்து நம்மளு ஃப்ரீயா இருக்க மாட்டோ எதாவது ஒரு வேலை இருந்துக்குன்னேதா இருக்கோ நம்பளோ ஹவுஸ் ஒய்ஃப் வா இருக்கிறதால இந்த வேலை இருக்கோ இல்ல மாமியார்து இல்ல அது இது எதாவது ஒன்னு மண்டல ஓடிக்குனேதா இருக் உங்க அம்மா வீட்டு பக்கோ